அ ஸ்டக் ஆகுதே
கேக்குதா இப்போ
அ ஓகே
ம் டேய் நாலு மணி ஆவபோது இன்னு சாப்பல்ல ஆமாடி லேட்டா கேட்குது
ம்
ம்
சொல்லு எங்கியோ போனியல்ல ரீசன்டா
ஆமா ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஐயோ அங்க போயி சரியான அங்க வன்ட்டு எ ஹஸ்பண்டோட அத்தாவோட அத்தா
ஓம்
ம் அங்க போனா தூக்கமே கெடைக்காது அவங்க அத்த இருக்காங்கல்ல அ
ம்
நேரமா எனுப்புட்டு வெளிய போலா வெளிய போலான் சொல்லி தொந்தரவு பண்ணுவாங்க அப்புறோ வண்டி எடுத்துட்டு சன் செட் பாக்க போயிருவோ காலைல அஞ்சர மணிக்கு அஞ் சி மணிக்கு அஞ்சர மணிக்கே எனிச்சிருவோ ட்டு எனிச்சிட்டு அங்க போனா ஹலோ
சொல்லு சொல்லே
நேரம்மா அஞ்சர மணிக்கே என்சி எனுப்பிவுட்டு கூட்டிட்டு போயிருவாங்க தா அங்கப் போன செரியான கூட்டமாருக்கோ இவ்ளோ நேரத்தில அத்தன பேரு நிக்கவே எடம் மிருக்காது பின்ன அங்க சன் செட் பாத்துட்டு ஜால்
எப்புட்ரி எதுக்கு அங்க அவ்ளோ கூட்ட வருது
அது டூரிஸ்ட் பிளேஸு அங்க போட்டோஷூட்டு இதெல்லா பண்ணுவாங்க ஆமா அதுக்கப்ற அங்க எல்லாமே எதெடுத்தாலு கம்மியா தான்டி வெல ஒரு பேகு வாங்னா நூறுவாதே எல்லாமே நூறுவாக்குள்ளதே வருது தே அங்க போய் நெறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு
யாரெல்லா போனீங்க
நாங்க ரெண்டு பேரு அதுக்கப்றோ இவ் இவனோட அத்தாவோட தம்பி சின்னத்தா அவ்ங்க ஒய்ஃபு அவுங்க பசங்க
ஓ
அப்ற அவுங்க அம்மா அத்தா அங்க போயிட்டு
அந்த சின்ன பசங்கள்லா இருக்காங்கள்ல ஒருத்த கண்ணாடி போட்டு ஒருத்த இருப்பானே நம்ம ஸ்கூல்ல படிச்சானே
ஆமா அவ எல்லா இல்ல
அவன அன்னைக்கு பாத்தன்டி
எப்போ
அன்னைக்கு ஒரு நாள் பாத்தே எங்க அம்மாக்கு காமிச்சு குடுத்தே
ஓ
கு இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்ட்டிஃபிகேட்டு எடுக்க போனன்ல
ஆமா
அங்க போய் என்னாச்சு நல்லா நெறைய காசு வாங்கிட்டாங்க எங்கள்ட்ருந்து அ அதுக்கு வந்து கம்மி காசு தா ஆகு ஆனாலு இவுங்க வந்து எக்ஸ்ட்ராவா நெறைய வாங்கிட்டாங்க எங்கள்ட்ருந்து வாங்கியு மோட்டு சேரி கரெக்ட்டா பண்ணி தருவாங்ளா இருக் குன் பாத்தா
ம்
எப் தப்பா பண்ணி உட்டுட்டாங்க
அ
எ அண்ணா அப்ளிகேஷன்ஸ் அதெல்லா ஒன்னுமே காம எல்லா தப்பு தப்பா பண்ணி அ ச்சு அதுக்கப்பற ரிஜெக்ட் ஆயிருச்சு என்ன பண்றதுனே தெரியல கவுன்சிலிங் டேட் வேற முடிய போகுது என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க போயி கத்து கத்துன்னு கத்து நானு இந்த மாரி ஏ இப்டி பண்ணீங்க அப்டி இப்டின் சொல்லிட்டு அந்த கடையில இதுக்குற அந்த கடையில இருக்குற அண்ணாட்ட போயி
நீ கத்துனியா
ஆமா
என்னன்னு கத்துன
ஏ இப்டி பண்ணீங்க அப்டி இப்டின்னு அவ்ங்களோடது வந்து அ என்னது ஒ ரு இல்லீகலா பண்றாங்கன் நெனைக்கிறே தெரியல எனக்கு செரியா அவுங்கள்ட்ட லைசன்ஸ் இல்லையாட்ருக்கு
ம்
நா வந்து அவுங்கள்ட்ட கேட்டே இது வந்து ஒஃபிஷியலான ஆமாடி எனக்கு அது தெரியவே இல்ல ஒஃபிஷியலான இஸ் சேவை மையந்தானா அப்டின் சொல்லி கேட்டதுக்கு இது ப்ரைவேட்டுன் சொல்றாங்க
ம் ம்
அதுக்கப்ற அங்க போய் திட்டு திட்டுன் திட்டி அது வேற ஒரு எடத்துல இருக்கிற இ சேவை மையத்துக்கு போய் பண்ணனு
அ
அது பாத்தா சேரி ஓகே அங்க போய் பண்லான் பாத்தா அந்த ரிஜெக்ட் ஆச்சுல்ல அந் அந்த ரிஜெக்ட் ஆனது மறுபடியூ ரிட்டன் பண்ணுனா அவங்க அந்த வேறெதோ ஒரு ஆஃபீஸ்லருக்கிறவுங்க ரிட்டன் பண்ணுனாதா நமக்கு வந்து இங்க பெ எடிட் பண்ணி மறுபடியு அனுப்ப முடியுமாமா
ஓ
அந்த ரிட்டன் ஆகுறதுக்கு அந்தண்ணாவ போட்டு பழி எடுத்தே நானு
ம் ம்
டெய்லி ஃபோன் பண்ணி அண்ணா ஆயிட்ச்சா ரிட்டன் ஆயிச்சா ரிட் த அண் அந்தண்ணா சொல்லுது எனது உங்களோட நேரந்தா உங்க நேரத்துல போட்டது தப்பா வந்துருச்சு என்ன பண்றதுன் கேக்குது அந்தண்ணா என்னோட நேரோந்தப்பா இருக்காமா ஆ
ம்
தப்பு தப்பா பண்ணி உட்டுமோட்டு அந்தண்ணே இப்டி வேற சொல்லிச்சு
ம்
அப்றோ போய் நல்லா திட்டு திட்டுன் திட்டிவுட்டு அந்தண்ணா வந்து நீங்க அங்க போங்க அங்க போனா செரி ஆயிடூ இங்க போனா செ ரி ஆயிரூனு எங்ள அலையவுட்டுச்சா நீங்க தானே தப் நீங்களே போய் செரி பண்ணி தாங்கன் சொல்லிமோட்டு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பழி எடுத்துட்டுன்
தனா நீ இந்தளவுக்கு பேசுவியாம்னா
பேசுனே வந்த கோவத்துக்கு எனக்கு என்னென்னு பேஸ் திடன் தெரியாம எல்லா பேசுனே நானு ஓவராவே பேசிட்டே
ம்
ரோட்லருக்கறவுங்க வேற எல்லாரூ குடுக்கணூ சாப்டுட் போயிருச்சா
ஆ சாப்ட்டு போய்ட்ட இப்ப டீ குடிக்க வருவா
ம்
சாயா வெச்சு குடுக்கணூ
இந்த சின்ன கருப்பா எறும்பிருக்குமுல்ல சின்னதா அந்த எறும்பு எங்க வீட்ல நறைய வருது
ஓ அப்ப உங்க வீட்ல யாரோ வயசுக்கு வர போறாங்கன் நெனக்றே அப்பறோ டே டீ வேணுமா
உங்க வீட்ல வந்துதா
ஒனக் டீ வேணுமா
ஆமா பார்சல் பண்ணிவுடு
ஓ ஓ அனுப்பிவிட்றே வா அட்ரஸ் அனுப்பிவிடு நா அனுப்பிவிட்றே
செரி ஒன்னோ டீ வேற கொஞ்சோ கொடூரமா இருக்குமே
அது அந்த அது அன்னிக்கி மட் டுந்தா இப்பல்ல நல்லாருக்கூ பழகீட்டே
பழகிட்டியா
ஆமா இயோ இப்ப பாத்து சூச்சு அர்ஜென்டா வருது
என்னமாலா பழகிட்ட நீயி
எனக்கு சோறு வக்க தெரியு சாறு வக்க தெரியு ரசம் வக்க தெரியு பருப்பு சோறு வக்க தெரியு சேமியா பியாணி வக்க தெரியு வேற அ இட்லி தோச இதெல்லாந்தா தெரியு அப்பறோ பிரியாணி எல்லா பழகிக்கல
அதுவு பழகிரே அதுக்கப்றோ நான்ல்ல ஒரு நாள் வந்தன்ன நீ வெச்சு தர வேண்டாமா
உனக்கல்லா நா எதுக்கு வச்சு தரணு வந்தா வந்தா மந்திதா
மந்தியே செய்வியா நீயி
ஓ சும்மா சொன்னேன வந்தா மந்தி கூட்டிட்டு போவ
ம்
அப்பறோ அண்ணா அண்ணா எங் அண்ணா இருக்காங்கல்ல சரியான பைத்தியமாக்கு
ஏ
அது ஒரு மாக்கா
ஏ டி
சும்மா சொன்ன அப்புறோ
என்னடி அடுத்து படிக்கலானா எதாவ்து
அடுத்து படி
படிக்களான்ன எதா ஐடியா இருக்கா சும்மாவே இருக்குலான்தா ஐடியாவா
ஆமா
ஏன்டி ஏ ஏன்டி
எதுக்கு எப்டியோ படிச்சு பாத்ரம் தா கழுவப் போறோ
விளங்கிரு
அது
சவுண்டு கேட்டு என்ன பண்ணிகிட்ருக்க
சாய வச்சிட்ருக்கண்டி
பெசாம்யே இருக் மாட்யாடி நீயி
என்ன பண்றது ஆடர் வந்துர்ச்சு
ஓ
ம் இப்ப வேற நா ரொம்ப பிஸியாக போறனே
என்னது
இன்ன கொஞ்ச நேரத்துல பிஸியாக போற
ஏ என்ன பண்ண போற ஏ
டீ வக்கணு
தல
தொவைக்கணு
ம் என்ன விசின் தான தொவக்கிது நீயா தொவக்கிற
நாந்தான எடுத்து போட்ணு சேரி டி வக்கிற அப்புற கூப்புட்ற
அ சேரி
அ பாய்